தோழி
அ தோழி சொல்லுங்க தோழி நாம சிறி தொழில்கள பத்தி பேசுனோல தோழி அந்த சிறு தொழில்கள்ல தோழி இன்னொன்னு நம்ம விட்ட வந்து முந்டி ஆரிய பத் தி பேசுனோ இப்ப வந்து என்னி பேசுவோனா வந்து அந்த பொடவ வியாபார்ல்லா பண்றங்கல தோழி மொத்தமா எடுத்துட்டு வந்து அந்த ஈரோடு நாமக்கல்லிந்தெல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு வ ராங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டு வலைத்தளங்கள்ல வந்து அந்த பதிவ பதிவிட்டு கொஞ்சமா ஒர் சிறிய முதலீடு போடறாங்கள்ள தோழி அது யாராவ்து உங்ளுக்கு தெரியுமா தோழி எவ்வளோ முதலீடு போட்டு பண்றாங்க
தோழி நானே பண்ணணு தோழி நா பண்ணது வந்து புடவல்ல தோழி நைட்டியு இந்த உள்பாடு இருக்கு இல்ல தோழி அது பண்ணே தோழி நானு
ஆ
ஹ ஆம்மா ஃபர்ஸ்ட்டு கம்மியா தா தோழி ஆரம்பிச்சோ ஒரு நாலாயிர ம் அப்டிதா தோழி ஆரம்பிச்சே வந்தது தோழி அங்க நம்ப இந்த சென்னை பக்கலா போனீங்னா கம்மியலைக்கு எடுக்கலாம்ல தோழி ஆனா உழைக்கு துணியு உழைக்கு அந்த மாதிரி எடுத்துட் வந்தோ தோழி ஆ போனுச்சு தோழி ஆனாலுமே வந்து வந்து உங்ளுக்கு நைட்டில்லா வந்து வாங்கிட்டேவு இருக்க மாட்டாங்கள்ள மாதம் மாதம் வாங்கறவங்க தானே தோழி வாங்குவாங்க இதே நீங்க அ ஒரு ஒரு வாட்டி பண்ண தோழி ரெண்டாவது வாட்டியு பண்ணன ஆனாலுமே வந்து ரெண்டாது வாட்டி பண்ணும் போது அந்த அளவுக்கு லாபம் இல்ல தோழி இதே நீங்க புடவைன்னா பாத்தீங்கனா நம்ப இறங்கிதா தோழி வேல செய்ணு நீங்க இந்த பள்ளி கல்லூரி அந்த மாரி நம்ம போயி இது பண்ற மாரி தா தோழி இருக்கு ஆனா எனக் தெரிஞ்சு செல பேர் வந்து மொபைல்லலா போடுறாங்க தொலைபேசில போட் டறாங்க அது வேணுங்கிறப்ப மட்டு வாங்கி தராங்க அது எந்த அளவுக் போகுதுன் சொல்ல முடியாது அதே சமயம் நம்ப அது ஒரு தொழிலாவு இப்ப உள்ள காலகட்டத்துல பண்ணமுட்ல தோழி எல்லாருமே வந்து இந்த தொலைபேசிலயே பாத்து இந்த ஆன்லைன் அதுலயே பாத்து வாங்கிட் இருக்காங்க தோழி அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக் லாபம் காணல தோழி
ஏன்னா என்னுடைய தோழி வந்து என்ன வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திட்டேருக்காங்க ம் எனக்கு ஆச தா எனக்கு இத வந்து வாங்கி போட்டு நா ஒரு ஐயாயிரோ போட்டே வந்து ஒரு நைட்டியோ இ இல்ல ஒரு எக்ஸ்எல் மேக்சி மாரியோ டிரெஸ் எடுக்கறம்னு வெச்சுக்கங் தோழி இ வந்து நைட்டிலயே பல வகைகள் இருக்கு எடுக்கறாங்க தோழி அத வந்து எல்லாரு என்ன பண்றாங்கனா நம்ம இருநூரூபா விக்கிறம்னா நூத்து அம்பது எங்க விக்கிதோ அவங்கள்ட தான வாங்குவாங்க
ஆமா ஆனாலு அது வீணா போயிடு தோழி உங்ளுக் எனக் தெரிஞ்சு நீங்க தீபாவளி சமயம் பொங்கல் சமயம் அப்டி பண்றீங்கனா உங் நீங்க லாப காணலா கண்டிப்பா அந்த நேரத்துல மட்டு காணலாங்கறே இதே நீங்க காலங்காலமா வெச்சிருந்து அந்த மாரி நம் இது பண்ணிருந்தோனா நம்மள்ட்ட வாங்கிருப்பாங்க நீங்க எடுத்தோனைய பண்ணு போது நம்மள்ட்ட போட்ட பணம் ஒரு நேரம் கம்மியாவும் ஆகலா எடுத்தோனே லாபம் நம்ப பாக்க முடியாது இந்த
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு எண்ணோ என்னுடைய தோழிட்ட சொன்னே தீபாவளி பொங்கலு இந்த ஆடி மாத வருதுல ஆ ஃபர் அதுல வந்து எடுத்துட் வந்து இந்த ஒரு வருடத்துல இந்த மூணு வாய்ப்ப மட்டு நம்ம பயன்படுத்தி செஞ்சு பாக்கலா நம்ம தினசரியா அத வந்து நம்ம பாக்குபோது பாத்தீங்கனா அத யாரு பெருசா பாக்க மாட்டாங்க
கண்டிப்பா
அ அந்த சீசனபுளா நம்ம வந்து என்ன ஒரு வேலையா இருக்கட்டு தொழிலா இருக்கட்டு அதுக்கு தகுந்த மாரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி காரனையே பாத்தீங்கன்னா சொல்லு தோழி இப்ப வந்து அ லட்ச பழொ மங்குஸ்தான் பழம்ல்லா வந்து இப்ப வந்து அ என்னாது சீசன் பழொ அந்த பழத்த வந்து அ இப்ப அடிக்கி வச்சுக்கிட்டு அந்த பூவிக்கிற வண்டியில இன்னைக்கி அந்த பழம் பூரா இருக்குது கொய்யாக்கா பேரிக்கா இதெல்லா கொஞ்ச வச்சுக்கிறாங்க அடுத்து மாலை நேரத்துல பாத் திங்கன்னா அந்த பூ ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்து உதிரி பூவா விக்கிறாங்க
ம்
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எதாவ்து பலா பழ எது கெடைச்சதுனா ஒரு ரெண்டு பலாப்பழ வாய்ன்ட்டு வந்து அத புரிவிக்கிறாங்க இவுங்களுக்கு தொழில்கள்னு பாத்தீங்கன்னா தோழி அத வண்டி மட்டுந்தா ஒண்ணு ஆனா தொழில்னு பாத்தா பல தொழில் செய்றாங்க அப்ப லாபங்கிறது வந்து எல்லா துலயு இல்ல அத தேடி தான அவுங்க வந்து ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி அடுத்தடுத்து செய்றாங்க
தோழி நம்ப இப்ப நம்ப இருக்கிற ஊர்ல அந்த அளவுக்கு போகாது தோழி இதே வந்து நீங்க சென்னை பக்கம் போய் பண்றீங்க அப்டின்னா கண்டிப்பா நீங்க லாபம் பாக்லா தோழி கண்டிப்பா ஒரு நேரொ இல்லைனாலும் மறு நேரொ நீங்க கண்டிப்பா பாக்லா தோழி அது ஆனா நம்ப எறங்கி பண்ண மாட்டோந் தோழி அது நம்பளு பாப்போ இல்லயா கொஞ்சோ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து வாஸ்தவந்தா சென்னையில இருந்தா
இது என்ன பண்றாங்கன்னா இந்த என்ன இந்த பியூட்ரிஷன் அவுங்கல்லா சொல்றாங்கள தோழி அவுங்கலாமே அ இந்த சுடிதார்ல்லா விக்கிறாங்க தோழி அப்ப என்னா பண்றாங்க மக்கள்லா என்ன பண்றாங்க அங்க வர்றதுனால அவுங்கள நம்பி ஏன்னா நம்ம மொகோ முடி எல்லாத்தையு குடுக்குறாங்க செல பேரு அத வச்சியே அவுங்க வந்து சுடிதாரயு வித்துட்டு போயிடுறாங்க அதே சமயொ எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க இந்த வேலையு பாத்துக்கிட்டு பியூட்டிஷியன் அந்த வேலையும் பாத்துக்கிட்டு அ இன்னொரு வேல இந்த நம்ப கல்யாணம் காச்சினா இருக்குல்ல தோழி ஆ அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனா இருக்கட்டு இல்ல வந்து ஜ ஜட ஏதோ சொல்லுவாங்கள சடங்கு ஃபங்க்ஷன் அதெல்லா இருக்கட்டூ அதுக்கு வந்து இந்த த தாம்பாளத்துல இந்த டிசைன் பண்றாங்கள தோழிப்ப எல்லா புதுசா
ஆமா தோழி
அந்த இதையும் பண்றாங்க தோழி இப்ப எல்லாமே ஒருத்தங்களே பண்றாங்கன்னா என்னா பண்றது சொல்லுங்க
ஆமா தோழி அதா தோழி தொழில்கள் வந்து ஒரு எடமா இருக்கு நம்ம கடையை புடிச்சுட்டோ இந்த வியாபாரத்த பண்ணாம இதையு எடையில கொஞ்சொ பண்ணுவோ ஏன்னா நம்ம போட்டது மொதல் ஒரு வேலைக்கி தா அதுல பல வேல செய்யும் போது லாபத்த நீட்டதான பாப்பாங்க அப்படி இதே வீட்லருந்தே பாத்துங்க தோழி நைட்டினா நைட்டி மட்டு வச்சிருக்காங்க இதே சுடிதார்னா சுடிதார் மட்டு விக்கிறாங்க இதே வந்து தைக் தைக்காத துணி மெட்டீரியலா இருக்குனா அது தனியா வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது து நம்ம என்ன பண்ணலா ஒரு நீங்க நா என்னோட யோசனை படி தோழி இத செய்யலாமான்னு பாருங்க தீபாவளிக்கி கொஞ்சோ எடுத்துட்டு வந்து ப்ப நைட்டி மோஸ்லி பாத்தீங்கன்னா நைட்டி கண்டிப்பா தீபாளி அன்னிக்கி புதுசு
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா
தீபாவ்ளிக்கி போட்டுக்குவாங்க புல் பாவடையு கண்டிப்பா எடுப்பாங்க
ம்
ஆ இந்த இன்ஸ்கட் அது எடுத்துக்குவாங்க குழந்தைகளுக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா சின்ன அளவுல சின்ன குழந்தைகள் அந்த கிட்ஸ்க்கு எல்லா ஒண்ணுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து வயசு வரக்கூ உள்ளாடைகள் இன்னரு அதெல்லா கொஞ்ச யூஸ் பண்ணுவாங்க அத கொஞ்சோ வாங்கிட்டு வந்து வெச்சுட்டு இந்த நைட்டிய வெச்சுக்கிட்டு பொடவ வந்து தோழி போன தீபாவ்ளிக்கு வந்து என்ன கலெக்ஷனோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கான கலெக்ஷன் தா பாப்பாங்க ரெடி மேடா கொழந்தைங்களுக்கெல்லா எப்டியு நம்ப வந்து அத வந்து எடுக்க முடியாதுல்ல தோழி இந்த நைட்டி வந்து காமனா எல்லாரு போட்டுக்கலா இத இதையு இந்த உள்பாவடை செய்யறதையு நம்ம வேணா செய்யலா நம்ம இல்லன்னா என்ன பண்ணா இந்த மூன்று சுடிதார் ஒண்ணு போட்ருக்காங்கல்ல சாடு துப்பட்டா பேண்ட்டு எல்லா சேத்து அது த்ரீ பீஸ் செட்டுன்னு சொல்றாங்க இப்ப
ஆமாந் தோழி
அ அத எடுத்து வியாபாரோ பண்லா தோழி ஏனா அதெல்லா ரெகுலர்
கண்டிப்பா தோழி நீங்க அதோட இந்த தீபாவளி சமயத்தப்ப இந்த இல்ல இந்த வெயில் காலம் அந்த மாரி சமயத்தப்ப கூட நீங்க இந்த பொடவ இருக்குல்ல உள்வாயிலு பொடவ இந்த இந்த காட்டன் பொடவ அதெல்லா சொல்றாங்கல்ல தொ தோழி ப்யூர் காட்டன்லா அந்த மாரி வித்தா அ வாயில் பொடவ வெயில் காலத்துக்கு போகு கண்டிப்பாக ஏனா எத்தனையோ பேரு வந்து கடைல போய் பாக்குறாங்க ரொம்ப கூட வெலையா இருக்குன் கூடெல்லா வந்துறாங்க செல பேர் வந்து ஐனூருவா எரநூத்தம்பருவா முன்னூருவாய்க் கெல்லா கூட வி க்கிறாங்க தோழி எனக்கு தெரிஞ்சவங்களே அப்ப என்ன பண்றாங் க அவுங்க அஞ்சாறு பொடவன்னு ஒருத்தங்ளே எடுக்கறாங்க அவுங்களுக்கு லாபம் தான ஒரு நம்பது ஒரு அம்பதுருபா நூர்ருபா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வித்தாலு லாபந்தா தோழி நா பண்ணுனந் தோழி நீங்க சொல்ற மாரி இந்த நைட்டி நீங்க உள்பாவட வாங்கிட்டு வந்து நா எக்ஸ்ட்ரா ஒரு அம்பதுருவா வெச்சு வித்தே சில நைட்டி வந்து ரொம்ப நல்லாவு இருக்குந் தோழி ஒவ்வொரு விதத்திலயு ஒவ்வொரு மாத்ரி எத்துட்டு வந்தே தோழி
எங்க தோழி நீங்க வந்து எடுத்துட்டு வந்தீங்க
நா பேரிஸ் அங்க போய் எடுத்துட்டு வந்தே சௌகார் பேட்டலா இருக்குல்ல தோழி சொல்லுவாங்கல்ல
அ
அங்க போய் எடுத்துட்டு வந்தந் தோழி
துணி நல்லாருக்கா தோழி நம்ம எடுக்கலாமா
அ ஒழச்சிது தோழி இப்ப அத அ இப்ப எங்க அக்காக்குலாங் கூட குடுத் குடுத்தே நானுமே சில நேரத்துத்தில அத போட்ருக்கன் தோழி நல்லா ஒழச்சுது தோழி எனக்கு என்னன்னா வெளுத்து இந்த சாயம் போகுன்னு சொல்லுவாங்கல்ல அது போகல அதுல
அதா தோழி துணியோட தரோ வந்து என்னன்னா சாயம் போக்கூடாது சீக்ரோ விணாப்போக் கூடாது தோழி துணி துணி அப்டியே கெடக்கனு இது இது மூணு வரு ஷத்துக்கு எடுத்ததுனா அந்த துணி வந்து கலர் வேணா நம்ம வெயில ஓரளவு எடுத்திருக்கலா தவிர துணி எந்த டேமேஜ்ஜு இருக்கூடாது தோழி
அதுமாரி அந்த முள்ளு முள்ளா எடுத்துட்டு வரும்ல முள்ளு முள்ளா எடுத்துட்டு வருவோம்ல அந்தமாரிலா இல்ல.
ஆ பரவால்ல தோழி அது வந்து எவ்ளோக்கு தோழி எடுத்துட்டு வந்திங்க மொதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்ளோக்கு துணி எடு
அ ஒரு ஆ மூவாயிரம் நாலாயிரம் வைத்துக்கோங்கள் தோழி.
அவ்ளதா தோழி எடுத்துட்டு வந்தியா அப்பனா எவ்ளோ கலெக்ஷன் தோழி எடுத்துட்டு வந்தீங்க எத்தன பீஸ் இருக்கு
நா எல்லாமே வந்து எர்நூத்தம்பது அந்த மாரி எடுத்துட்டு வந்தே தோழி
ஆ இல்லல்ல இப்ப நைட்டின்னா எத்தன நைட்டி எடுப்பிங்க மூவாயிரோங்கறது வந்து சிறிய அமௌண்ட்டு தா
சிறிய அமோண்ட்டு தா ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச கொஞ்சமா தா பத்து தா நா எடுத்துட்டு வந்தே பத்து இருவதா ப்புடிதா எடுத்துட்டு வந்தே ரொம்ப நறயாளா நா எடுத்துட்டு வர்ல ஆ ஆ பண்ணிட்டே தோழி அதா சொல்றனே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாட்டி வாங்னாங்க தோழி அடுத்த வாட்லா வந்து கம்மி ஆய்டுச்
ம் அதா தோழி அந்த தீபாவளி நெருங்குற டையத்துல நம்ம வந்து கொஞ்சோ எடுத்துட்டு வந்து வித்தர்ணு தீபாவளி அடுத்த நாளோட நமக்கு ஸ்டாக் முடிஞ்சர்ணு
ஆம்மா
அப்படிதா எடுக்கணும அதே மே
அது இதே நீங்க அங்க போனிங்ன்னா எர்நூறுவாய்க்லா கூட இருக்கு
அப்படியா இங்க ஒரு நைட்டியோட வெல வந்து முன்னூத்தி நாப்பருவா
ஆமா நீங்க அங்க எரநூருபாய்க்குல்லா கூடருக் கு எனக்கு அப்புறோ வந்து இன்னொர்த்தவுங்க வாங்கி அனுப்ச்சி உட்டாங்க
அப்படியா தோழி நா அதா ஒரு முறை நீங்க சொன்ன மாரி அந்த சவுக்கார்பேட்டயாது போய்ட்டு வர தோழி ஏனா ஒரு கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அந்த சீசனுக்கு மட்டு நம்ப செஞ்சு பாக்கலா
ஒரு இருவது மட்டு எட்த்து டு வந்து யோஸ்ச்சு பண்ணி பாத்துட்டு ஓக்கேனா நம்ப வந்து அங்கேர்ந்து நம்பர் வாய்ன்ட்டு வந்தா கூட அவுருங்க அனுப்பிடுவாங்க
ம்
நீங்க வாட்ஸ் அப்லே பாத்துட்டு இது நல்லாருக்கு அது நல்லாருக்குன் சொன்னா அவுங்களே அம்ச்சு உட்டுருவாங்க
பரவால்ல நீங்க வியாபாரம் பண்ண போறன் சொல்லி எடுத்துட்டு வந்திங்ளா தோழி
ஆமா தோழி
ஆ ஏனா எதுக்காக கேக்குறேன்னா செல பேரு பீஸாவே எடுத்துட்டு வருவாங்க நா மொத்தமா எடுத் துகுறே அப்புடின்னா அவுங்க ஒரு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அங்க அதுக்
அது கம்மி பண்ணி தருவாங்க நமக்கு ரொம்பவே மொத்தமா எடுத்தோனா
ம் சேரி தோழி நானு ஒரு முறை வந்து பண்ணி பாக்கணு அதா போனாலு அப்டி என்னுடய தோழிய அழ ட்டு கொஞ்சமா அமோண்ட்டு ஆளுக்கு பாதி இப்ப
ஐயாயிரோ போதும் நீங்க எட்துன் போனாலு கம்மி பண்ணி வாங்கலா தாராளமா கம்மி பண்லா
செரி தோழி ஒரு தட முயற்சி செஞ்சு பாப்போ எதுக்கும் ஏனா இப்பதா எல்லாமே வந்து பாத்திங்க தோழி எல்லாமே வந்து ரொம்ப ப்ரபலமா வருது பழய மாடல்லாம் இப்ப புது மாடலா வருது அவுங்களுக்கு அததா வந்து புதுசாருக்க மாரி தெரிது
ம் ம் ஆமா இது செல பேரு இப்பவுமே இப்பவுமே இந்த இது இருக்குல்ல அதுல காலர் வச்சதல்லா கூட செல பேர் கேட்டாங்க நா வித்தப்ப
காலர் வெச்சதா காலர் வெச்சா இந்த காலத்ல யார் போட போறான் சொல்லிட்டு நா வாங்கல ஆனா வந்து அப்புட்லா கேட்டாங்க தோழி
இல்ல தோழி இப்ப அந்த காலர் வெச்சது வந்து பதிவு நீங்க நல்ல விஷ்யோ இப்ப சொல்லிருக்கிங்க தோழி காலர் வெச்சது எதுக்காக நீங்க வந்து இப்ப கேக்கறாங்கனா முக்யமான விஷ்யோ வந்து நகையோட மதிப்பு வந்து ஏறி போய்ட்டு தோழி நகையோட மதிப்பு ஏறி போனதுனால நமக்கு ஒரு சேஃபா சாலு ஒரு பக்கோ இர்ந்தாலு நம் அஇது மாரி காலர் வெச்சு போடும் போது நமக்கு செய்ன் உள்ள கவர் ஆய்டு
ம் ம் ம்
ல தன்னே பாதுகாக்குறதுக்காக சொல்ற கழுத்துல போட்டுக்க பல பெண்கள் இன்னிக் பயன்படுத் த கூடிய வந்து ஒரு உடைனா அது வந்து ஆஃப் காலர்லே போட்றாங்க பாத் திங்ளா அரைக் அரைக்கழுத்து அது மாரி இல்லனா காலர் வெச்சு போட்றாங்க தோழி அது வந்து பருத்தி ஆடைதா அணியிறாங்க நல்லா
ம்
எதுக்காகனா இது வந்து அதா சொல்ற இந்த நகையோட மதிப்பு ஏறதுனால வந்து மக்கள் வந்து கொஞ்ச கவனமாகவே இரு
ம் அதுல ஒருத்தங்க தா தோழி கேட்டாங்க அவ த்தே நா அந்த சமய எடுத்துட்டு வர்ல நா வந்து எப்டி எடுத்துட்டு வந்தேன்னா ம் கொஞ்ச டிசைன் பண்ணது அப்புற ஃப்ரண்ட்ல மட்டு மிரர் வச்சது கண்ணாடி மாரி வச்சது அந்த மாரிலா எடுத்துட்டு வந்துருந்த தோழி அதெல்லா நல்லது அதெல்லா வந்து நானூறுவாய்க்கு எடுத்துட்டு வந்துருந்த ஆனா மொத்தமா நீங்க ஹோல்சேல் கடைன்னு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தருவாங்க தோழி நமக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ப அத எடு த்துட்டு வந்து ஈம்பது நூறுன்னு கூட போட்டு விக்கலா தோழி தாராளமா விக்கலா ம் நல்லாவு ஒழச்சுது நீங்க மொத்தமானு எடுக்கும் போது நல்லாவே கம் பேரம் பேசி எடுக்கலா தோழி அங்க தருவானோ ஏன்னா அவன நம்பளோட கம்மியா வாங்கியிருப்பானோ
ம்
அதனால நீங்க
அதா தோழி சொல்ற இப்ப நம்மள்ட்டே அவ எரநூறுவாய்க்கு குடுக்குறானா அவ அப்ப நூறுவாய்க்கு வாங்கிருப்
ஆ தாராளமா அவன எனக்கு தெரிஞ்சி அவன கம்மியா தா வாங்குறானுவோ தோழி நம்ம அடிச்சு பேசலா அவனுவோள்ட்ட
ம் செரி ஒரு முறை அதா நேர்ல போயிட்டே பாக் கலா தோழி நம்ம வந்து அடுத்த பதிவுல பேசலா தோழி நன்றி தோழி நன்றி தோழி